ஹலோ
ஹலோ
ஹலோ என்ன பண்றீங்க அண்ணி
சும்மாதா இருக்கறேன்டா நீ என்ன பண்ற
நானு சும்மாதா இருந்தே அண்ணி அதா சும் ரொம்ப நேரோ சும்மாவே இருந்தேனா அதா செரி பேசி ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு அப்டியே கூப்ட்ட அண்ணி
செரி செரிடா அப்புறோ வேற என்ன பண்ணிட்டுருக்குற
அண்ணி அப்டியே சும்மாதா அண்ணி இருந்தே எதோ எக்ஸாம்ஸு இருந்துச்சா அதுக்கு படிச்சுட்ருந்தே கொஞ்ச நே ரோ அதுக்கப்புறோ சேரி பேசியு ரொம்ப நாள் ஆன பெறகு அன்னையில இருந்தே கூப்புன்னு இருந்தே அதுக்கப்புறோ எக்ஸாம்ஸ்லா வந்தனால கூப்டவு முடியுலயா அதனால தா அண்ணி இப்ப கூப்ட்ட
செரி சேரிடா அப்புறோ எக்ஸாலா எப்டி போயிட்ருக்கு ஈஸியா
ஏதோ வருவே நீ கொஞ்சோ ஓகே தா இப்போ ஸ்டார்ட்டிங்ன்றனால கொஞ்சோ கஷ்டமா தா இருந்து ச்சு அப்டியே போக போக பழகுது நீ நீ அடுத்து வர்ற புதுசா செமஸ்டர்லதா அப்டி கொஞ்ச ந மார்க் எல்லா கொஞ்சோ ஜாஸ்தி வாங்க ஆரம்பிக்கணு அண்ணி உங்களுக்கு எப்டி அண்ணி போகுது எப்டி இருக்கீங்க இப்போ
நான் இப்போ ஊர்ல தான்டா இருக்குறே அ நாளைக்கு தா திருப்பி ஊருக்கு ரிட்டன் போறே
ஊருக்கு அண்ணி எப்ப போயிருந்தீங்கண்ணி
நா வந்து ஒரு ஒன் மந்த்க்கு மேல இருக்கும்டா
அப்டியா அண்ணி எனக்கு தெரியவே இல்ல நீங்க ஊருக்கு போனது அப்டி தெரிஞ்சிருந்தா வேணா அங்க நடுவுல வேணா வந்து பாத்துட்டு போயிருபே எனக்கு தெரியில அண்ணி பாப்பால்லா எப்டி இருக்கா அண்ணி
ஆ நல்லா இருக்குறாடா அதுவு இல்லாம நா இங்க வந்துட்ட அவ்ளவா ஃபோனு எடுக்கலையா இங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுனால யாருகிட்டயு அவ்ளவா பேசவு இல்ல அவனபாத்துட்டு அப்டியே அவே பக்கத்து வீட்ல எல்லா போய் விளையாடுறது சரி இங்க வந்துட்டு கொஞ்ச ரெஸ்ட் எடுக்லா அப்டின்னு இட்டு ஃபுல் ரெஸ்ட்ல தா இருந்தே அதனால தா யாருக்கு அதிகமா சொல்லவு இல்ல இங்க வந்துட்டே அப்டின்னு நெறைய பேர் கேட்டாங்க என்னாச்சு ஊருக்கு போயிட்டியா தெரியவே தெரியாது அப்டின்னு
அப்டியா அண்ணி சரி சரி அண்ணி அது அதுக்கப்ற இப்ப எப்ப அண்ணி இப்ப ரிட்டர்ன் வர்ற மாரி
அ நாளைக்கு ரிட்டன் வந்துருவேண்டா
உம் சேரி ஓகே அண்ணி அதுக்கப்றோ இந்த ஆன்லைன்ல வந்துன்டு ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டே அண்ணி அது வந்துட்டு குடுத்தது அவுங்க டேட் குடுத்தது குடுத்துட்டாங்க ஆனா இன்னுமே ஆர்டர் ரிசீவாகாம இருக்கு அது என்னன்னே தெரியல வேற எறருனே காட்டிட்டே இருக்கு அண்ணி அது
அது ஒன்னு இல்லடா இப்போ எல்லா பக்கமு கிளைமேட் சேஞ்ச் ஆயி மழ வந்துட்டு இருக்குல்ல அதனால நீ ஆர்டர் பண்ண டே அதாவது டெலிவரி பண்ற டேட் வந்து கொஞ்சோ மாத்தி வச்சிருப்பாங்களா இருக்கு இல்லன்னா ஒண்ணு பண்ண நீ ஆர்டர் பண்ணப்போ ஆர்டர் ஐடி இதெல்லா வந் உனக்கு காட்டும்ல அத போட்டு பாத்து டிராக் பண்ணி பாரு எங்க இருக்கு அப்டின்னு
அந்த மாரிதா பண்ணி பாக்கணும்னு நெனைக்கிறே அண்ணி ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்ட்ர் போட்ருந்தே அந்த ஆர்டர் நல்லா வந்திருக்கு அண்ணி நானும் நல்லா வராது போல அப்டின்னு யோசிச்சுதா போட்டே ஆனா டிரெஸ்ஸோட குவாலிட்டியும் நல்லாதா இருந்துச்சு சேரி நம்ம வந்து கடையில வாங்குற அளவுக்கெல்லா க்காது ஓரளவுக்கு கிளாத் வந்து ஒரு மாரிதான் வரும் போல நெனைச்சுதா போட்டே ஆனா அது அங்க காட்டும் போது அங்க கொஞ்சோம் நல்லாதா இருந்துச்சு அண்ணி அதுக்கப்பறோம் போட்டே பாத்தா ஆர்ட்ர் வந்தது ஆர்ட்ரும் நல்லா இருந்துச்சு நீங்க அண்ணி ஆர்டர்லாம்‌ ‌போட்றீங்ளா‌ ஆன்லைன்ல
ஆ ஆமாண்டா போட்டுட்டு தா இருக்கே இப்போ அங்க ஊர்ல இருக்கும் போது இந்த சன்ஸ்கிரீனு இதெல்லா போட்ருந்தே அதுக்கப் அப்பறம் இங்க வந்து ஒன் மந்த் ஆச்சா இப்போ டூ வீக்ஸ் முன்னாடி அக்கா வந்து ஒரு பாடி வாஷ் பேஸ் வாஷ் இதெல்லா யூஸ் பண்ணாங்க அத நானும் செரி எப்டி இருக்கு அப்டின் ட்ரை பண்ணி பாத்தேனஎல்லாமே சூப்பரா இருந்துச்சு ஆ அக்கா எப்டி ஆர்டர் பண்ணாங்கன்னா ப் காட்ல டென் மினிட்ஸ்ன்னு சொல்ட்டு ஆப்ஷன் இருக்கா அதுல ஆர்டர் பண்ணதுமே அவுங்களுக்கு டென் மினிட்ஸ்லேயே டெலிவரி ஆயிடுச்சு அதுவும்ல்லாம ஆஃபர் ல வாங்கிட்டாங்க அப்போ சேரி ஓகே அப்டின்ட்டு அக்கா போறப்போ சொன்னாங்க நீயு அப்ப டென் மினிட்ஸ் டெலிவரிலயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோ அப்டினாங்க நானு அத ட்ரை பண்ணி பாத்தா எனக்கு வந்து ரேட்டு் ஜாஸ்தியாதா காட்டுச்சு அக்கா வாங்குனது எப்டினா இப்ப பைவ் ஹண்ட்ரட் அப்டின்னா டூ தேர்டி டூ பிப்டி அந்த ரேஞ்ச்ல தா ஹாப் ஆஃப் த அமௌண்ட்ல தா வந்து அவங்க டிஸ் க்கன் ப்ரைஸ்ல வந்து வாங்கனாங்க ஆனா நா போட்டு பாக்கும் போது பாத்தீனா வந்து த்ரீ எயிட்டி ஆ எபோவ் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்கு மேல தா வந்து எனக்கு எல்லாமே காட்டுச்சு சேரி அப்பற என்ன பண்றது அப்டின்ட்டு டென் மினிட்ஸ்னா நம்ளுக்கு இங்க டக்குன் வந்துரு வாங்க்கலா அதுக்கப்புறோ இவ்ளோ அமௌண்டா இருக்குதே என்ன பண்றது அப்டின் யோசிச்சி யோசிச்சி அதுக்கப் ப்புறோ அப்டியே நாள் போய்ட்ச்சு அ இப்ப பாத்தீன்னா நேத்துதா வந்து ஆடர் போட்டுருக்காங் துவு ஊருக்கு தா ப போட்டுட்டே அது பாத்தீனா அடுத்த வார வெள்ளிக்கிழமதா வருது ஆன்லைன் பேமெண்ட்டு பண்ணிட்டே என்ன மழ வரதுனால கரெக்ட் டைமுக்கு வந்துருமா என்னன்றது தா டவுட் டாருக்கு
மணி ஆனா இந்த ஸ்கின் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்ல்லா நம்ம போடுறோல்ல அண்ணி ஆன்லைன்ல அப்ப அந்த ப்ராடக்ட்ஸ்ல்லா நமக்கு வன்ட்டு சேஃபா வருமா ஸ்கின்ல ப்ராப்ளம் அந்த மாத்ரி ஏதாச்சு ஃபேக்கானது அப்டியல்லா ஆன்லைன்ல போட்ர மாட்டாங்களா அண்ணி
இல்லடா இப்போ நீ ட்ரெஸ்சுன் எடுத்துட்டேனா வந்து அந்த மீஷோ ஷாப் சி அந்த மாரி இருக்குல சோ ட்ரெஸுக்குன் நம்ம ஒரு ஆப் சூஸ் பண்ணி வெச்சிருப் போ இப்ப நீ வந்து ஸ்கின் ரிலேட்டடா வாங்கணு இல்ல ஃபேஸ் வாஷோ இல்ல ஃபேஸ் கிரீம் வாங்கற பாடி வாஷ் வாங்கற சோப் வாங்கற அப்டிங்கும் போது ஸ்கின்னுுக்கு ஏத்த மாத்ரி நெறைய ஆப்ஸ் இருக்கு இப்போ நைக்கா ஃப்ளிப்கார்ட்டு அமேஜான் அமேஜான் ஃப்ளிப்கார்ட்டு விட நா அதிகமா யூஸ் பண்றது பாத்தீன்னா பர்பிள் ஒரு வெப்ச அ ஆப் ப் இருக்கு அதுலதா வந்து நா மோஸ்ட்லி வாங்குறது பர்பிள் ஒண்ணு அப்புறோ இன்னொன்னு வந்து நைக்கால வந்து அப்பப்போ டிஸ்கவுண்ட் ஆஃபர் போட்டுக்ட்டே இருப்பாங்க இது ரெண்டுமே நீ சூஸ் பண்ணி உனக்கு ஸ்கின் ப்ராடக்ட் வேணு அப்டினா உனக்கு அ எப்டி சொல்றது குவாலிட்டயா வேணு நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸ் வேணு எனக் எந்த ஒரு ராஷஷ்சோ இல்ல அலர்ஜியோ எதுவு வரக்கூடாது அப்டினா நீ அந்த ரெண்டு ஆப்பு யூஸ் பண்ணிக்கோ அது நல்லாதா இருக்கு நா எப்போ மோஸ்ட்லி நா வாங்கனது வந்து பர்பிள்ல தா வாங்கிருக்கே இப்போ நேத்து ஆடர் போட்டது பாத்தீன்னா சம்மர் சேல் ஆஃபர் போட்டிருந்தாங்க நைக்கா ஆப்ல அதனால் நா என்ன பண்ணே நைக்கா ஆப்ல சூஸ் பண்ணிட்டே நீ வந்து கம்பேர் பண்ணி பாத்து கோ இப்ப நைக்கா பர்பிள் அந்த மாறி இருக்குல்ல அப்ப நீ என்ன பண்றனா ரெண்டு ஆப்லயு வந்து உனக்கு என்னென்ன ப்ராடெக்ட் வேணுமோ அந்த ப்ராடெக்ட் ஃபஸ்ட்டு இருக்குதானு செக் பண்ணி பாத்துக்கோ இருக்குது அப்டினா ரெண்ட் எதுக்குமே வந்து அமௌண்ட் கம்பேர் பண்ணி பாத்துக்கோ இத விட இது கம்மியாருக்கு இது நல்லா இருக்கு அப்டினா நீ அந்த ஆப்ல தாராளமா நீ ஆடர்ரு பண்ணி வாங்கலா
ஓ சேரி சேரி அண்ணி நானு பர்பிள்ல வன்ட்டு இப்ப ரீசண்ட்டா ஒன்னு போட்டே பெல்லா விட்டால பர்ஃப்யூம் போட்டிருந்தே அந்த பர்ஃப்யூம் நல்லாதா வந்துருச்சு அண்ணி அதுல இன்னு நெறையா ப்ராடெக்ட்ஸ்லா நா பாக்கணு நெறையா திங்ஸ் எல்லா வாங்க வேண்டியதுருக்கு அதுதா சேரி நீங்க நெறையா ஆடர்ஸ் இதலா ஆன்லைன்ல போடுவீங்கள்ல அதுதா உங்கள்ட்ட கேட்டுட்டு எதுல ஓகேவா இருக்கு அதுவு அமௌண்ட் எல்லாமே கொஞ்ச எது பர்பெக்ட்டா இருக்குமோ அது பாத்துட்டு கேக்கலா அப்டின்ட்டுதா கால் பண்ணலான்னே நெனச்சிட்ருந்த அன்னைக்கி
சேர் சேரிடா அதாவது இப்ப நீ ஏதாவது ப்ராடெக்ட் வாங்குற அப்டின்னா ஃபஸ்ட்டு ஒன்னோட ஸ்கின் டைப் எப்டி இருக்குன்ட்டு நெட்ல சர்ச் பண்ணி பாரு ஒன்னோட அது சென்சிட்டிவ் ஸ்கின்னா இல்ல ட்ரை ஆய்லி இல்ல காமினேஷன்ஸ் ஸ்கின்னா என்ன ஸ்கின் டைப்போ அத போட்டு பாத்துட்டு ஒன்னோட ஸ்கின்னுக்கு ஏத் த மாதிரி என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்லா அப்டின்னு சர்ச் பண்ணிப்பாரு நெறையா ப்ராடக்ட் காட்டு ஆ நெறையா பிராண்டட்லா இப்ப புது புது பிராண்டட்லா வந்துருக்குது இப்ப புதுசா பா பத்தினா டாட்டன் கி வந்திருக்குது எம் கஃபைனர் ரெனி அப்றோ இன்னோன்னு வேற எதோ வந்திருக்குடா நெறையாவே வந்திருக்கு புது ப்ராடக்ட்ஸ்ல்லா பாத்தீனா சன்ஸ்கிரீனுக்குமே வந்து நெறையா வந்துருக்கு இப்ப சன்ஸ்கிரீனுமே நீ எடுத்துட்டேன் வச்சுக்கோயே ஏ ஃபஸ்ட்டல்லா நார்மல் சன்ஸ்கிரீன் தா சொல்லிட்டு இருந்தாங்க இப் இப்ப ரீசண்டா வர எல்லா சன்ஸ்கிரீனுமே பாத்தீனா எஸ் டி எஃப்ஃபோட வருது நம்ம நார்மலா வந்து மாய்ஸ்டரைசர்க்கு தா வந்து எஸ் பி எஃப் ஓட யூஸ் பண்ணிட்டு இருந்தோ இப்ப சன்ஸ்கிரீனுக்குமே வந்து எஸ் பி எஃப் ஓட வருங்கம் போது அது வந்து இன்னுமே நம்மளோட ஸ்கினல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணு அப்ப ஒன்னோட ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி பிராண்டு சரி அந்த கிரீமு சரி அத வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கோ இப்ப வந்து ஒனக்கு ஆய்லியா இருக்குதுன் வச்சுக்கோ கிளைமேட்க்கு ஏத்த மாரி நம்மளோட ஸ்கின் டோன் கண்டிப் ப்பா சேஞ்ச் ஆகு ஆ இப்ப வந்து மழ வரு து இல்ல ரொம்ப குளுரா இருக்கு அப்டின்னா அந்த டைம்க்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப டிரைனஸ் ஆக்கு அப்ப அதுக்கு ஏத்த மாதிரியு அ இப்ப நீ வெயில்ல போறேன்னு வச்சுக்கோ அப்ப வந்து ஆய்லியா மாறு அப்ப அந்த ரெண்டு ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி நீ வந்து ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி வாங்க்கோ
ஆமா அண்ணி அது வன்ட்டு சர்ச் பண்ணிட்டு தா போய் வாங்கனு அண்ணி அப்பறோ இந்த டிரெஸ்ஸல்லா போடம் போது கோல்டன் பிரீமியம் வர்றது வந்து அது அந்த டிரஸ்ஸல்லா நல்லா வருதுல்லண்ணி அப்போ இந்த நார்மலா போட்றது வன்ட்டு அது மோஸ்ட்டா அவ்வளோ இதா கிளாத் கெடைக்கிறதில்ல இப்ப ஒரு பங்ஷன் வேற இருக்கா அதுக்கு அந்த அதுலதா நா எடுக்கலான் நெனைச்சுட்ருக்கே அதுதா கோல்டன் பிரீமியம் போட்றதா இல்ல நார்மலாவே எடுக்கறதா என்ன பண்றதுன் யோஸ்ச்சுட்டே இருந்தே நானு
அ கோல்டன் பிரீமியம் போட்றா அதுவு நல்லாதா வரு ஏனா இப்போ சிலது நீ ட்ரெஸ் ஆர்டர் போட்றன் வச்சுக்கோ அந்த இமேஜ்ல ஒரு மாரி காட்டுவாங்க இப்ப சீ சீக்வன்ஸ்லா வச்சு கொஞ்சோ கிராண்டடா இருக்குற மாரி இருக்கு ஆனா நம்மளுக்கு வ வருதுன் வச்சுக்கோ அது வந்து இந்த லேஸ் கிளாத் வச்சு நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி குடுக்குற மாரி இருக்கு இல்லேன்னா ரயான் கிளாத் ல அந்த டிசைன் மாதிரி இருக்கு அதுனால நம்மளுக்கு வந்து எக்சாக்டா அந்த இமேஜ்ல என்ன குடுத்துருக்காராங்களோ அதே டிரஸ் தா நம்மளுக்கு வருது அப்டின் நம்ம சொல்ல முடியாது ஏனா நெறையா டிரெஸ் வந்து நா வாங்கம் போது இமேஜ்ல ஒண்ணுருக்கு வர்றது ஒண்ணா இருக்கு அதுவு இல்லாம பாத்தீங்ன்னா ஹைட் வந்து நல்லா கீழ வரைக்கு வச்சு காட்டுவாங்க இந்த கவுன் டைப்பு அப்றோ குர்த்தி டைப் பாத்தீங்ன்னா கீழ வரைக்குமே இருக்கு ஆங்கிள் லென்த் மாரி இருக்கு ஆனா எனக்கு மோஸ்ட்லி வந்தது வந் து நீ லென்த் அளவுக்கு தா வந்து எனக்கு வந்துருக்கு அந்த முட்டி கீழ வரைக்கு அவ்ளோதா அந்த கரெக்டா அந்த முட்டிக்கு ஒரு இன்ச்சு கீழ அந்த ஹைட்டு தா வந்துருக்கு அதுவு தொவச்சதுமே பாத்தீன்னா மேல சுருங்கிக்கோ அந்த டிரஸ்ஸல்லா நீ வந்து கோல்ட் பிரீமியம் சூஸ் பண்றதே நல்லதான்டா அதுவும் இல்லாம இப்போ ஷராரா வாங்னன்னு சொன்னீல்ல அது எப்டி கோல்ட் பிரரீமியம்ல வாங்னியா இல்ல நார்மல் ல வாங்குனியா
அது வந்துட்டு கோல்டன் பிரீமியம் தா நி அது ஓகேவா தா இருக்கு நல்லா இருந்துச்சு அந்த கோல்டன் பிரீமியம் ப்ராடக்ட் பாத்த அது இப்போ நேத்து தா ரிசீவ் ஆச்சு கிளாத்து நல்லா தா வந்திருக்கு அண்ணி கோல்டன் பிரீமியம் ஓகேவா வருது
சேரி சேரிடா அப்ப நீ அதுக்கு ஏத்த மாதிரியே பாத்து அந்த கோல்டன்லயே வாங்கு என்ன
ஓகே அண்ணி அ இப்போ கொஞ்சோ ஒர்க் இருக்கண்ணி நா அப்பறமா கூப்டவா அண்ணி
அ சேரி ஓகே பாருடா பாய்
மா அ பாய் அண்ணி